லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருகீங்க
நா நல்லா இருக்கே நண்பா சொல்லுங்க உங்க வாழ்க்க எப்டி போது உங்க வாழ்க்க எப்டி போது நண்பா சொல்லுங்க
எங்க வாழ்க்க எப்டிங்க போது பரவால்லாம போய்கிட்டு இருக்கு
ஆ செரி செரி
இப்பதா ஒரு வாழ்க்கைல நல்ல முடிவு எடுத்திருக்கே இன்னு என்ன
என்ன எடுத்துருக்கீங்க வாழ்க்கைல என்ன நல்ல முழிவு எடுத்தீங்க சொல்லுங்க கேப்போ
என்ன நல்ல முடிவு இப்போதைக்கி ஒரு பார்ட் டைம் ஜாப்பு பாத்துக்கிட்டே அப்டியே காலேஜ் போலான்னு ஒரு முடிவு இருக்கு
ஆ செரி செரி
ஆ பாத்து நாங்க அப்டியே வாழ்க்கைய ஓட்டலானு இருக்கே
அப்டியா நல்லது நல்லது நல்ல யோசன இது மூலியமா உங்க வாழ்க்க நல்லபடியா இதாகு நினைக்கிறே
ஆமா ஆமா எங்க போ எந்த வேல கெடச்சோனா ஸ்டேஷனரி வேல
ஸ்டேஷனரிலையா ஸ்டேஷனரில நீங்க அப்படி என்ன வேல பாப்பீங்க
புக்கு பழைய புக்கு கடைலல்லா வேல பாக்குறே கால்ல போனா நைட் வந்துருவேங்க
அ அ அ நானு இப்ப ஒரு வேலைக்கி புதுசா போகலானு இருக்கேங்க
ம் பாத்து வேல காலா காலத்துல வேலைக்கு போங்
துருவாங்கல்ல
ஆமா மா
அ அந்த வேலைக்கி போகலான்னு இருக்கே நீங்க என்ன சொல்றீங்க அத பத்தி
ஏங்க வேற பேரீச்சம் பழத்துக்கு எதுன்னா பழைய ஏலோங்க இப்ப புதுசா ஏதாது பாருங்க ஆமாங்க பழைய காலத்துலயே இருக்காதீங்க
என்னோட மைண்ட் எப்படி இருக்குன்னா இன்னைக்கி ஒரு கம்பெனி ஆரம்பிக்குனா நாளைக்கே அது வந்து நூறு கோடி தணூர் ஆகணு
என்னங்க இதெல்லா கனவுல தாங்க கனவுல தாங்க நடக்கு இதெல்லா நீங்க சொல்றதெல்லா
என்ன நண்பா இப்படி சொல்றீங்க ஒரு நண்பன இப்படி பேசும்போது அவன ஊக்கவிக்கிற மாரி பேசுங் அ
இல்லங்க சூரியன் வந்துட்டு இந்த சைடு உதிக்கும் அப்டின் சொன்னா வந்துட்டு நம்பியிரலா இதே ஆப்போசிட் சைடு உதிக் க்கும்னா நம்ப முடியுமா என்னங்க நீங்க ஒரு கம்பெனி இன்னைக்கி ஆரம்பிச்சு நாளைக்கே அ லாபோ பாக்கணுனா என்ன அர்த்தோ அது
அ அ அ நம்ம வந்து கனவுலதா நம்ம வாழ்க்கையே போயிட்டு இருக்குங்க
ம் கனவு காணலாங்க அதுக்குன்னு பே பேராச அந்த மாதி ஒரு கனவு எல்லா கண்டோம்னா வாய்ப் பு கெடையாது கம்மி தாங்க நடக்குறது அதனால மொத ஒரு எடத்த பிடிப்போ எடத்த புடிச்சு ஒரு பிசுனச ஸ்ட ஸ்டண்டர்டா வைப்போ வச்சதுக்கப்புறமா வந்துட்டு அ காச இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புற வேணா லா லாஸ் ஒன் ஜி ப்ராபிட் வந்துட்டு ஒரு பாக்லா எடுத்தோன்னே லட்ச லட்சமா சம்பாறிக்குன்னா எங்க போறதுங்க
ஆ
அதனால கொஞ்சமாது யோஸ்ச்சி என்னனு பாக்லா
அ எப்பயுமே எனக்கு எப்படி இருக்குன்னா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை அப்படிங்கிற மாறி என் வாழ்க்க போயிட்டு இருக்கு சொல்லுங்க பாப்போம்
சேரிங்க சரிங்க இத பத்தி என்ன கருத்துன்னா சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்மதான் வந்துட்டு அடுத் த வேலய நம்ம தான் பாத்தா தான் அதுக்கு தகுந்த பலன் கெடைக்கும் அதனால என்ன சொல்றோம் நம்ம ரெண்டு டோரு ஒரு பாட்னர்ஷிப் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் மொதல
சேரி
செரியா
சேரிங்க
என்ன டைப்பான பிஸ்னஸ் ஒங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்து என்னோட பாயிண்ட்ல இருந்து நா ஒரு ஐடியா சொல்றேன்
அ எனக்கு என்ன பிஸ்னஸ்ன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த கார்ல இருக்குற பிஸ்னஸ் தாங்க எனக்கு தோணுச்சு இப்ப பாத் தீங்கன்னா இப்ப ரெரண்டாவது என்ன தோனி இருக்குன்னா ஒரு கம்பெனிக்கு நம்ம வந்து நம்ம ஏன் நம்மளோட ஐடியாவ வந்து விக்கக்கூடாது அ ப்படிங்க மார் ஒரு ஐடியா அதுக்கப்புறம் என்னன்னா இப்ப வந்துட்டு ஒங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்றன் பாத்துக்கோங்களே ஒரு சாப்பட்ற எடத் துக்கு நம்ம ஹோட்டலுக்கு போறோம் அந்த ஹோ ட்டல்ல நாங்க வந்துட்டு ஒரு ஆர்டர் பண்றோம்னா நம்ம ரொம்ப நேரம் வெயிட் ட் பண்ற மாறிருக்கு நின்னு வாங்கற மாறி இருக்கு புரிஞ்சுச்சா ஒங்களுக்கு அ அதனால நா என்ன சொல்றன்னா அந்த எடத்துலயே ஒரு கியூ ஆர் கோடு மாறி வச்சம்ன்னா அந்த ஸ்கேன் பண்றவங்க ஸ்டேய்ட்டா அந்த கம்ப கடையோட அபிசியல் வெப்சைட்டுக்கு போகும்
சேரி
அங்க போயிட்டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மெனு அப்டிங்கறத அவங்களே பாத்து அது அவுங்ளோட டேபிள் நம்பரு ஆர்டரு சொன்னாங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த பில்லு வந்து கிச்சனுக்கு போயிரு புரிஞ்சா அதுக்கப்றோ பாத்தீங்கனா நம்ம மொ மொபைல்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு அலாரோ ஆயிரு எப்டின்னா இன்னி ஃபோர் மினிட்ஸ்ல நீங்க கேட்ட ஃபுட்டு டெலிவரி ஆகிரு அப்டிங்கிற மாரி ஒரு டைம் ஓட ஆரம்மிச்சிரு அந்த டைம் முடியறதுகுள்ள கரெக்ட்டா அந்த ஃபுட்டு் வந்துருச்சுன்னா அந்த மாரி போச்சுன்னா வந்துட்டு நம்ம ஹோட்டல் இன்னி கொஞ்ச நல்லா போகலா நா ஏன் இத கொண்டு வந்தன்னா இப்ப வரவங்க எல்லாருமே ரொம் மப நேரோ நின்னுட்டே இருக்கற மாரி இருக்கு ரொம்ப நின்னு வாங்குற மாரி இருக்கு அது செரியா கரெக்டா சொல்லுங்க பாப்போ
ஆமா ஆமா பெரிய பெரிய ஹோட்டல் எல்லா வந்து நீங்க சொல்றது வந்துட்டு பண்ணாம்னா ஒரு எப்டி சொல்றது ஒரு கூட்டத்த தடுக்கலா டைம சேவ் பண்லா அந்த மாரி நறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நீங்க சொல்றதுல அ
அ அதுதாங்க அதையா யோசிட்டு இருக்க இந்த ஐடியா நல்லா இருக்கா
நல்லாதாங்க இருக்கு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்லாமே பேசாம
அ அதுதா அதுதா நானே யோசிச்சிருக்கே ஒரு அப்ளிகேஷன் நம்மளே அத கிரியேட் பண்ணி ஒரு பெரிய கம்பெனிக்கு நம்மளே ஒரு ஐடியா குடுக்கலா இத நம்ம பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு ரெஃப்ரன்ஸ் மாரி எடுத்துக்கொண்டு போய் குடுப்போ
ம்
அவங்களே அத வெலைக்கி வாங்கிட்டாங்கன்னா அது ஓகே தான
ம் ம்
அ அப்டின்னு இருக்கு அதுதாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க கேப்போ உங்களுக்கு ஏதா அந்த மாரி ஐடியா இருக்கா
எங்களுக்கு என்ன ஐடியான்னா அப்ப டக்குன்னு இப்ப ஒரு காலேஜுக்கு இப்போ காலேஜ் பக்கத்துல ஒரு ஒரு இடத்த புடி ச்சடோன் வைங்ளே அந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு இந்த கட வைக்கிற மாரி அதாவது எப்டினா வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு ரூம் ஒரு ரெண்டல் எடுத்துத்தர மாரி ஒரு கட
ஆ ரூம்னா எப்டி சொல்றீங்க லைட்டா அந்த நைட் போடுற ரூமா அந்த மாரியா
அப்டி கெடையாதுங்க இப்ப என்ன சொல்றோம்னா இப்ப வந்து ஆஸ்டல்ல சேர்றவங்ளா பட் டக்குனு வெளில வந்து ரூம் தேடுவாங்க பாத்தீங்ளா
ஆமா
அந்த ரூம் தேர்றது உட்டு இப்ப நம்மகிட்ட வந்தோம்னா எந்தெந்த ரூம் எங்க இருக்கு எவ்ளோ காசு இருக்கு எவ்ளோ வாடக
ம் அது வந்து நா வந்துட்டு நா நா நா வந்து கல்லூரில படிக்கும் போதே நா வந்து கிளாஸ்ல வந்து சொன்னேங்க எல்லாரு முன்னாடியு
ம் ம் ம்
ஆ நா அந்த ஐடியா நா வந்து நா ஃபர்ஸ்ட்டே வச்சிருந்த எப்டினா சொல்ற கேளுங்ளே ஆ நா என்ன வேல நெனச்சிருந்தனா ஒரு கல்லூரில வந்துட் டு புதுசா வர சேரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கள கொஞ்ச பேரு அவுங்களுக்கு வந்து எடுத் த உடனே அவுங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்டல்ல போனா அவங்களுக்கு செட் ஆகாது வெளிய அவங்க ரூம் எடுக்குறது தேடுறது ரொம்ப கஷ்டோ அதே மாரி ரெண் ரெண்டாவது என்னென்னா அந்த காலேஜ்ல அந்த பையன் எங்க தங்கியிருக்கான் தெரிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பையெல்லா புரிஞ்சதா அதற்கு ஒரு ஒரு சொல்யூஷன்ங்கிற மாரி தா பக்கத்துல இருக்கிற ஹாஸ் ஹாஸ்டல்ல ஒரு நூறு ஹாஸ்டல் அதோட அக்கௌண்ட் எல்லாமே வாங்கி வச்சுட்டு அத நேர்லப் போய் நம்ம ஒரு போட்டோ எடுத்துர்னு அந்த ரூம் எப்டி இருக்கு அந்த ரூம்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி வாஷிங்மிஷின் இதுலயே தண்ணி சாப் சாப்பாடு எப்பிடி அந்த பீஸ் ஸ்ட்ரக்சர் எப்பிடி எல்லாமே ஒரு போட்டோ எடுத்தர்லா நண்பா அத எடுத்து நம்ம நமக் ப்ளேட் பண்ண ஒரு அந்த அப்ளிகேஷன்ல அத ஃபீட் பண்றோ அந்த ஃபீட் பண்ண அப் பறோ நம்ம காலேஜில பீஸ் கட்ட வராங்கல அவுங்க ஆமா அவுங்க பீஸ் கட்ட வரும்போது அவுங்க பேரட்ஸ் கேப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க வெளிய தங்குறீங்ளா இல்ல உள்ள தங்குறீங்ளானு வெளிய தங்றேனு சொல்றவங்களுக் இப்பையே இந்த இந்து இத த த இந்த அப்ளிகேஷன டவுன்லோடு பண்ணி பாருங்க இது எல்லாமே இருக்கு பக்கத்துல இருக்க ஆஸ் இதுலியே எல்லாமே இருக்கு நீங்க அலைய வேண்டா
ம் ம்
அ அதே மாரி என்னன்னா இந்த அதுல மூலியமா ஹாஸ்டல்ல சேரவங்களுக்கு அலைச்சல் மிச்ச ரொம்ப கம்மி நேரடியா அங்க போய் சேர்நதற்லா அது போக நா அப்பா அம்மாக்கு தெரியு நம்ம பைய இங்கதா இருக்கா அப்பிடிங்கறது ஒரு வழி தெ வழிபோக்கு தெரியு யாருக்கு தெரிய மாட்டேங்கிதுல நம்மளோட பைய எங்க தங்கியிருக்கா கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப வெள்ளந்தியா இருக்காங்க இப்ப இருக்குற அப்பா அம்மா ஆ ஆ அத் இதுவு ஒண்ணு ரெண்டாவது என்னென்னா அந்த காலேஜ்ல படிக்கிற படிக்கிறா அந்த அங்க படிக்கிறா அ ஆசிரியர்களுக்ல்லா தெரியுணு இப்பே வந்துட்டு அந்த பைய ஒரு நாள் கல்லூரிக்கு வர்லைனா
ம்
அ அவ எங்க இருக்கா அவ ரூம் எங்க இருக்கு அப்பிடிங்கறத அவனோட மெயில் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து அவ ரூம் இங்கதா இருக்கு அப்பிடிங்கறத அந்த அப்ளிகேஷன் மூலியமா தெரிஞ்சிக்கலா டூ சைடு ரெண்டு சைடு இன்டர்பேஸ் மாரி இருக்கு ன்ன அது
ம்
இது உங்களுக்கு புரியுதா நா இப்ப சொல்றது அ இதன் மூலியமா ஒரு நல்ல பயன் அடையலா
ம்
இது வந்துட்டு கொஞ்சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு விருப்போம் இல்லாமதா இருக்கு ஏன்னா நம்ம எங்க போறோ எங்க வர்றோ அப் அப்டினு சொல்லியே டீச்சருக்ல்லா தெரிய வேணா அப்டின்ற ஒரு பிரைவசி ஒரு கட்டுப்பாட்ல வருல அதனால வந்து இது யோசிப்பாங்க இந்த மாரி நம்ம மெயில் ஐடி குடுத்து போனம்ன அப்பறோஎங்க இருந்த நம்ம நோட் பண்ணிட்டே இரு
அது எங்க இருந்தாலு இல்ல அவுங்க இருக்குற தங்கிருக்கிற ரூம் மட்டுதா கண்டுபுடிக்க முடியு அவங்க எங்க இருக்கான்னுங்ரதுக்கு ஜி பி எஸ் ஒன்னு வைக்கலையே நம்ம அவுங்க மேல
ம் அதுதா அதா
ஆ
சேரி இந்த மாரி ஏதாது பாத்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சம்ன்னோ கரெக்டா இருக்குமுல்ல அதுக்குதா ஓ ஐடியா போட்டது
இன்னு இந்த மாதிரி ஐடியா இருக்க அத சொல்லுங்க கேப்போ
அதா இந்த ஐடியா தா சொன்னாங்க நீங்க வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ்ல சொன்னீங்கன்றதல்லா எனக்கு இப்பதா தெரியு
அப்டியா சேரி சேரி சேரி சொல்லுங்க சொல்லுங்க
இந்த மாரி பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்டூடண் அதா ஏதாவ்து பக்கத்துல இருக்கற ஸ்டூடெண்ட்ஸ்னா ஏதாவ்து சாப்பாடு கட ஆ ஏதாவது ஒரு கடை வச்சோம்னா கரெக்டா ஓடும்ல அந்த மாரி ஒரு பின்ன
அ அதுவும் நல்ல ஐ டியாதான் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நாங்களும் என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவரும் கடைசியா அந்த கல் லூரி ஆப்போசிட்லயே வைக்கலாம் அப்டிங்கிற மாரிதான் இருக்கோம் ஆனா அதுக்குமே பாத்தீங்கன்னா காசு வேணும்ல்ல
ஆமா எதா இருந்தாலும் மொத காசு போட்டு
விரும்பல
ம்
அ நாங்க அத பொறுமையா எங்க ஏரியால ஒரு சில சாப்பாடல்லாம் ஸ்பெஷலா இருக்கும் அதெல்லாம் அங்க கெடைக்கவே மாட்டிக்குது அங்க கெடைக்காத பொருள அது ரேரா இருக்கிறது அங்க கொண்டு வந்து நம விப்போ அப்டிங்கற மாரி ஒரு ஐடியால இருக்கோம்
ஆமா ஆமா அதான் நல்லதுதானே புரியுது புரியுது புரியுது
ம் அது பண்ணலானு இருக்கோம் அது போக சும்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணா பத்தாது அது போக இப்ப இரு க்கிற ஜெனரேஷன் தகுந்த மாதிரி கடைய நல்லா மாடனா அட்வான்ஸா கொண்டு வர்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கோம் என்ன சொல்லி
ம் ஆமாமா அது என்னமோ உண்மதான் ப்ரோ பசங்க வந்துட்டு சாப்டனும்னு விரும்புவாங்கள்ள எங்கயுமே இல்லாத சாப்பாடு புதுசா ட்ரை பண்ற விரும்புறவங்களாம் வந்துட்டு நம்ம கடைக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்கல்ல அதல்லாம் நல்ல ஐடியா தான்
அ அதேதான் அதேதான்
ம் ம்
புரியுதா உங்களுக்கு
அ புரியுது புரியுது இந்த மாதிரி ஒரு நெறைய ஐடியா வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது போடலாம் நம்ம படிச்சு முடிச்சுட்டு இப்ப சப்போஸ் சும்மா இருக்கிறதுக்கு அ நீங்க சொன்ன ஐடியாவும் வந்துட்டு ட்ரை பண்ணலாம்
அ ஆனா நான் சொல்றது எல்லாமே சும்மா பண்ண முடியாது கொஞ்சமாவது காசு வேணுமில்லா நண்பா
ஆமா ஆமா ஃப்ஸ்ட்டு வந்துட்டு காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வேலைய பாக்
ஆ சேரி நண்பா எங்க அப்பா கூப்பறாரு நா வெக்கிறேன்
ம் செரி அ செரி